கேக்துங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
உம் சொல்லுங்க சொல்லுங்க அதா அந்த மாரி எங்க ஊர்ல அந்த மாரி கொல் கொல்ல புளிய மரோ அந்த மாரிலா எதுவு கெடையாது இந்த மாரி வேச்சுவேனா இது பண்ணிக்குவாங்க
ஓகே ஓகே எங்கதுல இப்டிதா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வழக்கோ இல்ல அதனால எப்டி வேணாலு இருக்கு
ஆமா அதுதா என்னான்னு நமக்கு தெரியல
ம்
ஒங்கூர்ல திருவிழாலா வச்சா எப்டி இருக்கு
திருவிழாலா வச்சாங்கன்னா எங்க ஊர்ல திருவிழா வச்சு எனக் தெரிஞ்சு ரொம்ப நாளா ஆச்சு இந்த பால்கொடோ தா எடுப் பாங்க அப்பப்போ
ம்
ஆ ல்லா அந்த சாமி தூக்குனதுன்றது இப்போ ரொம்ப நாள கொல்ல இது சாமி கோயில் வந்து வேல செய்யவே இல்ல
ம்
ஆ அதுக்காக வந்து சாமி தூக்கிட்டு அப்பறமா எல்லாரு சேந்து பேசி கோயில் வந்து இந்த இந்த அளவுக்கு இதா இருக்கு அதுனால நம்ம வந்து இது பண்ணிக்கலா கொல்ல கோயில வந்து புதுசாக்கிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு வந்து
ம்
ஃபுல்லாவே ம ஃபுல்லாவே எல்லாரு சேர்ந்து புதுசாக்குனாங்க கோயில காசு போட்டு
ஓ அப்புடியா அதே இப்ப எங்க மா மியார் வீடு சைடு இருக்கு பாத்தீங்களா மாமியார் வீட்டு சைடு ஊர்ல எல்லா என்ன பண்ணுவாங்கன்னா வர்ஷத்துக்கு ஒரு டைம் எப்பயுமே திருவிழா வச்சிருவாங்க
ஆ ஆ
வருஷத்துக்கு ஒரு டைம் திருவிழா வெச்சு அது ஒரு ஆறு ஏழு நாள் போவும் திருவிழா ஒரு நாள் பால் கொடோ எடுக்குறது அப்றோம் பால்கொடோ எடுத்துட்டு அப்றோம் பாட்டு கச்சேரி வெக்கிறது சாமிக்கு வந்து இது பண்றது அந்த மாரின்றது நறையா ஒரு ஏ ஆறு ஏழு நாள் போயிட்டே இருக்கும் திருவிழா நல்லா இருக்கு ஜாலியா
ம் ம்
ஆனா எங்க ஊர் சைடுலாம் வந்து வருஷத்துக்கு இவ்ளோ நாள் வைக்கணொ அப்பல்லாம் கடையாது வெக்க மாட்டாங்க இவங்க ஊர் எல்லா நா ரெ ரெகுலரா எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு டைம் அதுவும் இந்த ஏப்ரல் மந்த் இருக்கும் பாத்தீங்களா அப்பதான் வருமே அந்த திருவிழா
எங்கதுல இப்ப வந்து பெருசா இது பண்ணும்னா இப்ப எல்லாரு கும்பாபிஷேகத்துக்காக தான் வெயிட்டிங் அதுக்காக தான் அது நடந்ததுதான் அப்றோ படிப்படியா அப்புறோம் எல்லாத் திமே இது பண்ணிருவாங்க
ம்
ம் அப்பறோம் இந்த அன்ன படையல்னு ஒண்ணு போடுவாங்க ஏதோ ஒரு மாசோம் என்ன மாசன்னு ஆடி மாசமா எந்த மாசோன்னு எனக்கு தெரியல அந்த டைம்ல வந்து அ ஊர்ல இருக்குறவங்க அதாவது அந்த டைம்ல நம்ம கொள்ளையில இருந்து விளஞ்சிருக் க்குல அந்த காய்கறி உப்பு மோளகாத்தூள் எல்லாரும் கொண்டு வந்து குடுப்பாங்க விட் விட்டுக்கு வீடு அரிசி கோயிலுக் கோயிலுக் குடுப்பாங்க அண்ண கொட அப்பிடிம்பாங்க அத வந்து அப்ப வந்து அதெல்லா வச்சு சமப்பாங்க அ நார்மலா சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் மோரு இது மாதிரி இதெல்லா எல் அப் இப்ப அங்க செய்யறதுக்கு ஆளுங்களும் விட மாட்டாங்க வி அந்த அந்த தெருவுல இருக்கவொங்க அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் சேந்து சமப்பாங்க சமச் அன்னைக்கு சாய்ங்காலோ வந்து சாமி கும்‌‍ட்டுட்டு அப்ப வந்து ஊருக்கு மொதல்ல வந்து இந்த சாமியோட ஒரு த இது இருக்கு க்கோம் அதுல வந்து சாப்பாடு போட்டு பெச ஞ்சு ஊர் பெரியவங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட் குடுப்பாங்க அவங்க வந்து காப்பு கட்டியிருப்பாங்க காலையிலயே சாமி படச்சு காலையிலே கு கூப்புடுவாங்க அவங்கள மட்டும் கூப்ட்டு சாமி படச்சி காப்பு கட்டி விட்டுருவாங்க அவங்க வந்து அதுக்கப்புறோம் சாப்பட மாட்டாங்க திரும்ப வந்து இந்த வேலையெல்லாம் ப சமச்சு முடிச்சு சாமி கும்ட்டுட்டு அந்த ஸ் சாமி சாப்பாடு இருந்து பேசஞ்சு அவுங்களுக்கு மொதல்ல ஒரு ஒரு‌ வாய் குடுத்துட்டு அப்பறமாதா மத்த எல்லாருக்கும் எல போட்டு சாப்பாடு குடுப்பாங்க
ம் ம் அந்த மாரிலா பண்ணுவாங்களா
ஆமா அதுல எங்க அப்பாவும் ஒரு பெரியாலுனுன்றதுனால அவ அவுங்ளுக்கும் ஒரு ஒரு புடி சாப்பாடு குடுப்பாங்க
ம்
உம் அந்த மாரி ஒண்ணு செய்வாங்க வருஷ வருஷோ இப்ப ஆனா அதுவு இல்ல எல்லாரு மாறிடுச்சு
ஹ் எங்க ஊர்லல்லா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஊர்லல்லா பெரியாலு தலைவரு அந்த மாரில்லா இருக்காங்கல்ல அவுங்க என்னப் பண்ணுவாங்க நாங்க இன்னக்கி அன்னதானோ போர்றோ எதாவொரு ஃபங்க்ஷன் முருகர் ஃபங்கஷன் முருகருக்கு எதாவ்து கிருத்திக அந்த மாரி டைம்ல ஏதா வந்துசுனா அந்த டைம்ல வந்து நாங்க அன்னதானோ போர்றே அப்டின்ற மாரி அவுரே எல்லா செலவு பாத்து எல்லா அவுங்களே அன்னதானோ மாரி போடுவாங்க
உம்
ஆனா அந்த சாப்பாடு நல்லா இருக்கு கோவில்ல செய்யுறது இது என்ன எப்டி செய்றாங்களோ என்னவோ தெரியல
எப்பவுமே நம்ம வீட்ல செய்யறத விட வீட்ல செய்யுமோதே நம்ம எப்பவு செய்யறத விட வெரதத்துக் கு அப்டினு சமச்சோனா அந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்டா தா இருக்கு
டேஸ்ட்டா இருக்கு சாமிக்கு வெரதோ அப்டினு செஞ்சனா நா அன்னக்கி அப்டிதா எங்க ஊர்ல எங்க வீட்டுல நா வந்து இங்க இது பெங்களூர்ல இது பண்ணே எதோ வரலட்ச் மியோ எதோ ஒரு ஆயுத பூஜையோ நெனக்கிறே அன்னக்கி வந்து சாம்பாரு எல்லா வச்சிருந்தே சாப்ட்டு சேரி படை சாமிக்கு படச்சிட்டு சாப்புலா அப்டினு சொல்ட்டு நா சாம்பாரு வச்சே டேஸ் எதுமே பாக்கல அப்ப அத தா நம்ம பாக்க கூடாதுல்ல சாமிக்கு படச்சுட்டுதா நம்ம சாப் பண்ணுவோ அப்டின்றதுக்காக நானு சாம்பாரு பொரியலு எல்லா செஞ்சுட்டு சாம்பார் சாப்ட்டு பாத் அப்டி செம்மவேற லெவல்ல இருக்கு இது வரைக்கு நா அந்த மாரி சாம்பார் வச்சதே கெடயாது எனக்கே ஆச்ரியமா போய்ச்சு
ஆமா நம்ம தா மத்த நாளு செய்வோ ஆனா அந்த விரதத்த படைக்கிறனக்கி நம்ம தா செய்வோ ஆனா அப்ப மட் ஒரு தனி டேஸ்ட்டு இருக்ற மாரி இருக்கு
அது ஏன்னு எனக்கு தெர்ல ஒரு வேல நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்றோ ஐயோ சாமி கும்புப்றோ அப்டின்றதால பண்றன்றதுனால இருக் கா இல்ல என்னன்னு எனக்குமே நானு நெறைய டைம் யோசிச்சிருப்பே அது எப்டி இருதுன்றதுக்கு படச்சா மட்டு சாப்பாடு நல்லா இருக்கு நார்ம ஃபுல்லா நம்மலேதா செய்றோ அப்ப மட்டு ஏ கொஞ்சோ வேற மாரி டிஃபரண்டா இருக்கு அப்படின்ற மாரில்லா யோசிப்பே நானு
ஆமா அப்ப செய்யறது டேஸ்ட்டா இருக்கு அது மாதிரி வந்து இப்ப பசில நம்ம கொள்ளயில போய்ட்டு சாப்புறோனு வச்சுக்கோங்களே ஒரு வேல செஞ்சுட்டு சாப்புறோனு வச்சுக்கோங்களே நல்ல வேர்வ வர வ நல்ல க கஷ்டப்பட்டு வேல செஞ்சோம்னா அப்ப செஞ்சுட் ட்டு வந்து சாப்புற சாப்பாடு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு ஒரு டைம் வந்து எங்க அம்மா பழய சாப்பாட கொள்ளக்கி பருத்தி பொருக்கவோ எதுக்கோ போனோ கொள்ளக்கி போனப்ப வந்து சாப் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க ஆனா உப்பு பழய சாப்பாட்டுக்கு உப்பு எடுக்காம வந்துட்டாங்க
உம்
ஆனா அந்த உப்பு இல்லாமலே நாங்க தயிரு ஊத் தீ வெறு சா தொட்டுக்கிறத வச்சுக்கிட்டு ஊறுகா இந்த மொளகா கீர இதெல்லா வச்சுக்கிட்டே நாங்க வந்து உப்பு இல்லாமலே சாப்ட்டுட்டோ பசியில வந்து அது தெரியவே இல்ல அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது
ம்
அதுமா
அதா இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்தீங்ளா பசி ருசி அறியாது அப்டினு அந்த மாரி
கண்டிப்பா கண்டிப்பா அது மாத்ரி நாங்க சின்னவ சின்ன வய்சுல வந்து ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு எல்லாரு சேந்து போவோ
ம்
சேந்து போம்மோத் து வந்து அ வ எல்லா போறோம்னா இப்போ என்னைக்காச்சு அந்த லீவ் நாள்ல சம்மர் ஹாலிடேஸ்ல அப்ப வந்து நம்ம வீட்ல இருக்கிற எல்லாத்யு இப்ப நீ வெங்காய எடுத்துருவா நா தக்காளி எடுத்துட்டு வர நா என்ன எடுத் ட்டு வர நீ அரிசி எடுத்துருவா அது மாரி எல்லாரு ஒன்னு ஒன்னு எடுத்துட்டு போவாங்
அதேதா ஆமா
ஆ எடுத்துட்டு போய் அங்க சமச்சு சாப்புடுவோ ஆனா ஆக்சுவலா நமக்கு நல்லாவு சமக்கவு தெரியாது ஆனா எதோ சமப்போ அதுவு அந்த மாரி சம்ம டேஸ்ட்டா இருக்கு
அத நாங்களு அப்புடிதா இப்ப ரீசண்ட்டா கூடோ ஒரு ஒன் இயரா அவ ஒன் மன்த்தல டூ த்ரீ மன்த் இருக்குனு நனக்கிற நாங்க இன்னா பண்ணுவோ நா ஊருக் போயிருந்த இங்கருந்து செரி ஊருக்கு போலானு போயிருந்த அப்ப நா ஆக்சுவலா ப்ரெக்னட்டா இருந்த நெனக்கிற
அ அ
ஊருக்கு போலா அப்டின்ட்டு ஊருக்கு போயிருந்த போயிட்டு எல்லா என்ன பண்ணோ எங்ளுக்கு போர் அடிச்சிருச்சு வீட்டுலயே சும்மா உக்காந்திருந்தமா போர் அடிச்சிருச்சு ஏ பசங்ல்லா வீட் இல்ல பக்கத்துலல்லா குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க ஸ்கூல் ஒரு டென்து செவன்து அந்த மாரி படிக்கிறவ்ங்க பசங்களா இருக்காங்க நாங்க யோஸ்ச்சு செரி என்னடா பண்றது போர் அடிக்குதே அப்டின்றமாரி நா சொல்லிட்ருந்த அதுக்கு ஒரு பைய பக்கத் த்து வீட்டு பைய என்ன சொன்னா செர் நம்ப கூட்டாஞ்சோரு ஆக்கலாமா அப்டின் கேட்ட அதுக்கு பேர் அப்டி சொல்லுவாங்க எங் ஊர் சைடலா கூட்டாச்சரு அப்டின்னு சொல்லுவாங்க அத ஆக்கலாமா அப்டின் கேட்டா ஆன சே ரி ஆக்லா அப்டின் சொல்ட்டு செரி ஒங்கோ அவ்ங்கவ்ங்கோ வீட்ல என்னன்ன எட்த்துட்டு வரீங்க அப்டின் சொல்லி கேட்ட அவ அவ ஒன்னு சொன்ன நா மொளகத்தூள் எடுத் துட்டு வர நா தக்காளி எடுத்துனு வர நா புளி எடுத்துனு வர அப்டின் ஒன்னு ஒன்னா சொல்லி அப்பற நாங் என்னா பண்ணோ அப்பி அந்த செக்கேண் அப்பதா முடிவு பண்ணோ அப்பியே நா போயி நாயி நா சொன் எங்க வீட்ல நா அரிசி இதுல்லா எடுத்துட் வரன் நா சொல்லிட்டு அவுங்க அவுங்க எடுத் துன்வன்டோ எடுத்துட்டு வந்து அடுப்புலே அ நம்ம அடுப்புலே குச்சி வச்சி எரிய உட்டு குண்டா வச்சு நாங்கல்லா சமச்சி சாப் டோ எல்லா சூப்ரா இருக்கு சூப்ரா இருக்குன்னு நறையா சாப்ட்டோ அப்போ அது நல்லா துச்சி ஒரு மாரி அடுப்புலதா செஞ்சோ அடுப்பு பொகல்லா ஸ்மல்லு வரு அதல்லா எதுமே இல்ல சமையா இருந்துச்சு சாப்படமோது சுப் சூப்பராகுது சூப்பராகுதுன் பசங்ளு எல்லா நறையா சாப்ட்டானுங்க
ஆ நாங்ளு அப்புடிதா இப்போ போனோனா நாங்ளே அந்த அதாவ்து ஸ்க்ராட்சில இருந்து நாங்கதா செய்வோ இப்போ பத்து பேர் போறோனா அதுல பத்து ஒரு ஆறு ஏழு பேர் போறோன்னா ரெண்டு மூணு பேர் வந்து ஆடு மாடு பாத்துப்பாங்க ஏனா கொள்ளைங்களு இருக்குல்ல ஃபுல்லா அ சம்மருன்றதுனால எல்லா கொள்ளையு அழிஞ்சிருக்கு ஆனாலு யாராவுது ஒருத்தர் இந்த தண்ணி பயிர் பண்றவங்க வந்து வெதாவ்து வெதச்சிருப்பாங்க அங்க போச்சுன்னா அவுங்க அவுங்க செடியெல்லா தின்னுருசினா திட்டுவாங்க
ம்
அதனால வந்து நம்ம ரெண்டு மூணு பேரு ஆடு மாடு பாத்துப்பாங்க மத் தவங்க வந்து ஒரு ஒரு கல்லா தேடி குச்சிய பொறிக்கி வச்சி செஞ்சு அது மாரி நெறைய சாப்ட்டு இருக்கோ சாப்பாடு செஞ்சு சாப்ட்டுருக்கோ பிரியாணி ஒரு டைம் செஞ்சு சாப்ட்ருக்கோ மேகி செஞ்சு சாப்பிடுவோ கேசரி கிண்டுவோ பஜ்ஜி ஒரு டைம் போட்ருக் வாழக்கா வச்சு வாம்பச் ச்சு ஒரு டைம் போட்ருக்கோ உப்மா கிண்டி இருக்கோ
எப்டி அடுப்புலே கிண்டுவீங்ளா இல்ல அடுப்பு சேந்து எடுத்துட்டு போவீங்ளா
அடுப்புல்லா கெடயாது அங்க போயிட்டு கல்ல எல்லாம் தேடி பாத்தரோ ஒருத்தர் எத்துட்டு வருவாங்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நாங்க பாத்தரோ எடுத்துட்டு போயிடுவோ ஆனா அது வந்து அ யாருக்கு தெரிய கூடாது வீட்டுக்கு யாருக்கு தெரிய கூடாதுன் சில பேர் வந்து சொல்லுவாங்க சிலர் மேக்சிமம் தெரியாம தா எடுத்துட்டு போவ எல்லா அதுலதா ஒரு தனி சந்தோஷம் த்ரில் இருக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம ஒளிச்சு ஒளிச்சு எடுத்துட்டு போவு அதுவு இந்த குண்டு எடுத்துட்டு வராங்கன் வச்சுக்கோங்கள அவங்க வீட்ல ரொம்ப இது ஏன்னா கறியே கறி பாத்திரம் வந்து நல்லா கழுவி தரணு இருக்கிற மாரி அவங்க கொண்டு போய் அப்படியே அது அங்க வெக்கணு சொல்லிட்டு சாப்ட்டு முடிச்சுட்டு எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் தண்ணி இருக்குதான்னு பாப்போ எதாவ்து மோட் ட்ரு ஓடுதா இல்ல எதாவ்து ஏரி குட்ட எதுலயாவ் தண்ணி இருக்கான் பாப்போ தண்ணி இருந்ததுன்னா போட்டு ஏட்டு எதையாவ்து வச்சு தேய் தேயின் தேய்ச்சி மண்ணு போட்டு நல்லா தேய்ச்சு பள பளன்னு எப்பிடி குண்டு எடுத்துட்டு வந்தாங்களோ அப்படியே பள பளன்னு வச்சு குடுத்து விட்ருவோ
ம் நாங்க தெரியாமல்லா செய்ய மாட்டோ எங்க வீட்ல எல்லார் வீட்லயும் தெரிஞ்சு அவுங்கவுங்க வீட்ல கேட்டு தா எடுத்துட்டு வந்து செய்வோ மொதல்ல நாங்கதா சின்ன பஸ் சங்க செஞ்சு சாப்பிறனா எங்க வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்களும் வந்து வாங்கி சாப்டுவாங்க எனக்கு கொஞ்சோ குடு எனக்கு கொஞ்சோ குடுன் அவங்களு எங்க வீட்டு சைடுலா அப் தா நாங்க என்ன பண்றோமோ அது அவங்களு அப்டியே சின்ன புள்ளையா ஆய்ட்டு அவங்களு அதே பண்றேன் சொல்லி வந்து சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் போடு போடு நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சாப்பிடுவாங்க
நாங்க சின்ன வயசுலன்றதுனால எதாவ்து வீட்ல சொல்லுவாங்க அது ஒன்னும் தெரியாத வயசுன்னு சொல்லலால நீங்க செஞ்சது வந்து பெருசாகி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறோ நாங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஆறாவ்து ஏழாவ்து அந்த டைம்ல
நா கல்யாண்த்துக்கு முன்னாடியுமே நாங்க செஞ்சிருக்கோ இப்ப கல்யாண்த்துக்கு அப்புறோ செஞ்சது ஒரு டம் கல்யாண்த்துக்கு முன்னாடியுமே நாங்க எல்லா செய் அதா எங்களுக்கு போர் அடிக்கும் என்ன பண்றதுன் தெரியாது சோ அப்ப வந்து சரி நம்ம அப்டே சடனா பிளான் போட்டு சரி இத பண்லா அத பண்லா அப்டின்ட்டு நெறைய தக்காளி சாதோ செஞ்சிருக்கோ அதே மாரி கறி கூடோ கறி கூடோ நாங்க வாங்கிட்டு வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட்டா செஞ்சுருக்கோ அப்டே தக் கா பிரியாணி வெஜிடேபிள் பிரியாணி அந்த மாரிலா நெறைய செஞ்சு எங்க வீட்டு மெத்தையில போய் ஒக்காந்து லைன்னா எல்லாரு ஒக்காந்து அப்டி சாப்டுவோ இல்னா ஒரு எல பெரிய எல இருக்கு பாத்தீங்ளா அந்த பெரிய எலய ஒரே எலயா அறுத் து அதுல லைனா உக்காந்து அதுல அப்டியே போட்டு சாப்பிடுவோ அந்த மாதிரி எங்களுக்கு என்ன திடீர்னு தோணுதோ அத அப்டியே செஞ்சு சாப்டுருவோ
ம் நாங்களு சாப்பிட்டு இருக்கோ இப்ப எங்க சொந்தக்கார அவுங்க வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லா சேந்து ஒ ஒரே எலையில போட்டு அது மாதிரி உக்காந்து சாப் ட்டுருக்கோ இன்னொரு டைமு அது மாரி கொள்ளையில சம செஞ்சு சாப்பிடும் போது வந்து மண்ணு அடிக்கு ஏன்னா கா காடுங்கும் போது கா காத்தோட வேகவந்து அதிகமா இருக்கு அது மண்ணு பற்று அப்டின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாரு